வணக்கம்ங்க
ஹலோ ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
என்னமோ அந்த ஒடம்ப கொறைக்கிறன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு வேற ஒடம்பு அதிகமா வந்துட்டு இருக்குது என்னென்னதா பண்றீங்க அது கொஞ்சோ சொன்னீங்கன்னா நானோ தெரிஞ்சுட்டு அத ஃபா கடைபிடிக்குவே
எங்கங்க நான் ஒரு இதுலதா சேந்திருக்குறேங்க
செரிங்க இப்ப எப்படிங்க கால்ல எழுந்தருச்சுன்னே என்னங்க காப்பி டீலா குடிச்சிக்கலாங்களா இல்ல வேற என்ன பண்றதுங்க
கா காஃபி டீலா வுட்டுருங்க அது குடிக்க கூடாதாமா ஒரு நாளைக்கு ஒரு தடவதா குடிக்கோணோ சக்கர வந்து கம்மியா போட்டுக்கோங்க இல்லன்னா சக்கர இல்லாம கூட குச்சுக்கலா
செரிங்க
அப்புறோ வந்து காலைல சாப்பாட்டுக்கு வந்து உப்மா கிச்சிடி தோச எடுத் துட்டீங்கன்னா ரெண்டு தோசை இட்லி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு இட்லி
எப்படிங்க இந்த அரிசி மாவு தோசைய என் நேரமும் சாப்டுகாங்களா இல்ல இந்த ராகி தோச கம்பு தோசனு சொல்றாங்களா அந்த மாரி செஞ்சு
நீங்க ராகி தோச கம்பு தோச கூட செஞ்சு சாப் டுக்குங்க அது பிரச்சனை இல்ல அது இண்ணுமே நல்லது ராகி தோச கம்பு தோச எடுத்துட்டீங்கன்னா இன்னுமே நல்லது நீங்க இப்ப எந்த தோச எடுத்துட்டு இருக்கீங்க அரிசி தோசயா எடுத்துட்டு இருக்கீங்க
ஆம் ஆமாங்க அததா சாப்டுட்டு இருந்தே அப்றோ நேத்தானுங்க நீங்க அந்த எனக்கு இப்ப சொல்லிட்டு போனதுலருந்து செரி நம்மளும்தா சாப்பிட்ட உடம்பு கொஞ்சோ குறையூமோ என்னமோட்டு நானும் அப்புறம் நேத்து ராத்திரில ரெண்டு ராகி தோசைதா ஊத்தி சாப்பிட்டேன்
செரி செரிங்க
அப்புறம் நான் சாப்பிட்டதோடல்லாம வீட்டுக்காரருக்கு பிள்ளகளுக்கு எல்லாத்துக்குமே அதைய ஊத்தி கொடுத்துட்டேங்க எல்லாம் கொஞ்சோ அப்படியே ஏதோ வேண்ட வெறுப்பா சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படியும் இனிமேல் பழகைிங்க சத்தான உணவுகள சாப்பிடணும்னு ரெண்டு அறிவுர சொன்னங்காட்டி அப்புறம் அறிவுர சொல்லாதியுமா நான் கம்ன்னு சாப்பிட்டுக்கறேன் அப்படின்னு என்னோட அறிவுரைய கேட்க மாட்டேங் தாங்க
சரி செரிங்க நீங்க ராய் மாவுல தோச சுடுறீங்களா இல்ல நீங்களே அரைச்சுக்குறீங்களா
இல்லைங்க இப்பதக்கி ரெண்டு புள்ள குட்டிய வச்சுட்டு நம்ம எங்கெங்க மாவு அரைக்க முடியுது இப்பதைகு பாக்கெட்ல மாவு வாங்கிட்டு வந்தது தாங்க அந்த மாவு கரைச் தாங்க ரெண்டு தோச சுட்டு கொடுத்தேன் இனி அடுத்த தடவ வேண்ணா நம்ம கடைக்கு போனோம்னா ராகி வாங்கிட்டு வந்து ஆஹ் கா கழுவி காய வச்சு கொண்டு போய் அரைச்சுட்டு வந்து சழிச்சு வெச்சுக்கலாமான்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கறானுங்க
செரி சேரிங்க இந்த ராகி மாவுல கடைல வாங்குற மாவுல அரைட்சா மொறுன்னு வருதாங்க தோச
ஆ நல்லாத்தாங்க வருது நான் என்ன பண்ணேன்னா நம்ம எவ்வளவு தோசைக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு லைட்டா உப்பு போட்டு கொஞ்சோ நீங்க வந்து கெட்டிய கரைச்சு வச்சிருப்பீங்களோ எனக்கு கொஞ்சோ சந்தேகமா இருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி நெறைய வுட்டு கொஞ்சம் தண்ணியா கரைச்சிட்டீங்கன்னா அது சத்த ஓச்சுன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துரும் ரொம்ப அத கட்டியா இருந்துச்சுனா தோச வராதுங்க அந்த கேழ்வரகு தோசைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சோ தண்ணியாட்டு இருக்கணுங்க நீங்க எப்படி கரைச்சி வெச்சீங்க
தண்ணியாதான் கரைச்சு வச்சங்க இருந்தாலும் அது கொஞ்சோ மொறுமொறுன்னு வரல கெட்டியா வருது
இல்லைங்க உங்குளுக்கு அது வேக வெக்குற பக்குவோ தெரியலன்னு நெனைக்கிற நான் சொல்ற அத கேட்டு எப்படி செய்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறோ நீங்க செஞ்சுபாருங்
ஆ செரி சொல்லுங்க
இது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னாங்க ம ம நீங்க அது எவ்ளவு உங்குளுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளவு மாவு தேவயோ அந்த மாவு அளவா நீங்க ரெண்டெரெண்டு தோசைக்கு தேவையானாலோ மாவு போட்டு ஒரு துளி உப்பு போட்டுருங்க போட்டு கொஞ்ச் தண்ணி நல்லா உண்டு நூட்டு கொஞ்சோ அப்படியே நம்ம கையில இப்பிடி ஊத்தனும்னா தண்ணியாட்டோ அப்டி சாரலாட்டோ ஒழுகுற மாரி அந்த மாரி கரச்சிருங்க
செரிங்க
வச்சுட்டிங்கன்னா அதுவே கொஞ்சோ நல்லா கொஞ்சோ நேரம் கழிச்சு லேச கெட்டி ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா ஊறுச்சின்னா நல்லாயிருக்குது அதில கொஞ்சம் வெங்காயம்ல பொடி பொடியா நறுக்கி உள்ள போட்டுருங்க வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போடுங்க அப்புறம் புதினா இருந்துனா புதினா போட்ட கசந்து போயிடும் அது வேண்டாம்ங்க மல்லித்தலையேயும் கருவேப்புலத்தலையும் ஒரு நாலுது நறுக்கி உள்ள போட்டுருங்க
செரிங்க கேரட்ல சீவி போடலாமாங்க
கேரட் உங்களுக்கு விருப்ப பட்டா போட்டுக்கோங்க உங்களுக்கு புடிக்கும்னா போட்டுக்கோங்க கேரட் போடணுங்கிற அவசியம் இல்ல ஆனா நீங்க உடம்பு குறைக்கிறதுனால காய்கறி சத்துத்தான அதனால அதையும் ஒரு துளி போடுறதுனத்தையும் போடுங்க இப்பெண்ண நட்டமா
ஹும் செரிங்க
அப்புறம் அத போட்டுட்டு சீரகம் நாலு போட்டுக்கங்க சீரக எப்பயுமே கொஞ்சோ செரிமானத்துக்கு நல்ல உதவும் இல்ல எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கடைக்கி விட்டுட்டு ஆனா இதுல பக்குவம் என்னும்னாங்க நல்லா தண்ணியா இருக்கோனு மாவு
செரிங்க இன்னைக்கு அப்படி செஞ்சு பா
ஆஹ் செஞ்சு பாருங்க அப்புறம் கல்லு ஒரு அளவுக்கு ரொம்ப கொதிக்கிற சூட்ல விட்டுறாதீங்க நீங்க பாட்டுக்கு பக்கத்துல ஆக்கடியல் கதநாயம் பேசிட்டு விட்டுறாதீங்க சும்மா ஒரு அளவான சூடு வந்தனே அப்புறம் அப்படிய நீங்க நடுவுல இருந்து ஊத்தி பரப்பாதீங்க
செரிங்க
சுத்தி அப்படி ரவுண்ட ஊத் ஊத்தி பரப்பி விடுங்க சுத்தி ஊத்தி பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நீங்க கல்லுல கரண்டி வச்சுட்டீங்கன்னா புடிச்சுக்கு மாவு அப்படி க கல்லுல கரண்டி வைக்காம அழுங்காம ஊத்திக்கிட்டே இருக்கனும் மாவு தண்ணியாட்டு
நாபத்து குத்து
ஆமாங்க ஆமா நீங்க நடுவுல இருந்தீங்க ந நம்ம அரிசி மாவு தோச ஊத்துற மாதி ஊற்றி பரப்புனீங்கன்னா போச்சு ராகி தோச அங்கனே முடிஞ்சு போச்சு
நேத்து அப்படிதாங்க ஊத்திட்டேன்
ங்க நேத்தே எனக்கு ஒரு கூப்பிட்டுந்தீங்கன்னா நான் நேத்தே சொல்லிருப்பேனாச்சு அது இன்னைக்கு வரைக்கும் வுட்டுட்டு இருந்தீங்களாக்கு
ஆஹ் ஒரு தோச தாங்க தா நேத்து சுட்டேன் அவரு வேணடாட்டாரு செரி எனக்கு மட் ட்டும் தானன்ட்டு ஒரு தோசதா ஊத்துனேன் அதனால
நீங்க இன்னக்கி நாஞ் சொன்ன மாதிரி இப்பிடி ஊத்திப் பாருங்க அப்புறம் ஊத்திட் தது சும்மா எண்ணெய ஊத்துனீங்களா ஊத்துலே இல்லையா ம் சுத்தி அப்டி மேலே லேசா எண்ணெய் ஊத்தி நீங்க மூடி வச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நெனக்கிறேன்
இல்ல எண்ணெ ஊத்தி மூடிதான் வச்சிருந்தேங்க ப்ச் ஆனா அந்த ஆற இல்ல ஸ்பீடா தான் இருந்
அப்பிடி ஸ்பீடா வுட்டீங்கன்னா அப்புறம் எப்பிடி வேகு அந்தக் கேள்வெரகு தோச வேகிறதுக் கொஞ்சோ நேரம் எடுத்த்தானே வேகு அது உங்களுக்கு தெரியாம போச்சாக்கு
சேரிங்க
இன்னக்கு என்ன பண்றீங்கன்னா தோசய ஊத்துன ஒட்டு அடுப்பு கொஞ்சோ கொறச்சு விட்டுருங்க கொறச்சு விட்டு மூடி போட்டு மூடி சித்தைய விட்டுருங்க நல்லா வெந்த விட்டு அப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா விடுங்க ஒரு தோச ஊத்துறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயி போயிரும்னு அப்புறம் பாத்துக்கங்க நீங்க அஞ்சு நிமிஷ்த்துல அஞ்சு தோச ஊத்தி உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்காரருக்கு ரெண்டுன்னு சாப்பிட்டுட்டு படுத்திருப்பீங்க
ஆமா அதுதான் அவரு வேணான்ட்டாரு அவருக்கு அரிசி தோச தான் ஊத்தி குடுத்தேன்
சரிங்க
ன்னர் ராகி தோச
நீ அத இன்னைக்கு நாஞ்சொன்ன மாதி ஊத்தி பாருங்க அப்புறம் வேற என்னனென்னங்க உடற்பயிற்சியில எதாவது சொல்லி குடுத்திருக்காங்களா
காலையில அஞ்சரைல இருந்து ஆறரை வரைக்கும் உடற்பயிச்சிங்க அவுங்க நேரல் காலையிலயே வந்து சொல்லி குடுத்துருவாங்க
ஓ சேரி சேரிங்க அது எப்பிடிங்க சங்கட்டமா இல்லங்களா நம்பளுக்கு நேரலையில செய்யறதுக்கு
அது ஆஃப் பண்ணிறுவோ நாங்க நம்ம ஓ மூஞ்சி தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம் ஆஹ் அவுங்க நம்ம பண்றத மட் வப் பார்த்து பார்த்து அப்பிடியே நம் பண்ணிக்க வேண்டியது காலையில ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி
இப்போ கொஞ்சம் ஒடம்பு ஃப்ரீயா ஃபீல் பண்றீங்களா
ஆஹ் இப்ப கொஞ்சம பரவாயில்லைங்க ஆனா இப்ப ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தான ஆயிருக்குது அதனால ஒண்ணும் வித்தியாசம் தெரியிலங்க
ஏனுங்க இப்பிடி சொல்றீங்க நா இந்த ரெண்டு நாளா இந்த காஃபி. டீ குடிக்கிறது விட்டதுக்கப்புறந்தே உண்மையிலே இந்த வயிறெல்லா உப்புசமா இல்லாம் கொஞ்சோ வெடுக்குன்ருக்
அதான்னே நா நாலு நாள்ல முப்பது கிராம் கொறஞ்சது ருக்குதுங்க
பரவாயில்ல பரவாயில்ல இதுவே ஒரு பெரிய இதுதானே நாளுக்கு அம்பது கிராம் முப்பது கிராம் கொறஞ்சாலே போதுமில்ல
ஆமாங்க அஹ் இத் பார்த்தா தெரியு எப்பிடி கொறையுது என்னன்ட்டு
சேரி படிப்படியே கொறையட்டுங்க திருதுப்புன்னு ஒரே முட்டா கொறஞ்சதுன்னா அந்த எடம் மறுடியும் டக்குன்னு அதே மாதிரி வந்துரும்ங்க படிப்படியே கொறைஞ்சாத்தே பழையபடி கூடாம இருக்கும்
அப்புறம் சாயந்தரம் ஒரு ஒரு மண்ணேரம் அஹ் பாட்டு போட்டு எ உடற்பயிற்சி வந்து டான்ஸ் மாதிரி பண்ண சொல்றாங்க
சேரி சேரிங்க அது வந்து எதுக்குன்னாங்க அந்த மனசு கஷ்டம் இல்லாம நம்ம வெளையாண்டுக்கிட்டே செய்யிற மாதிரி இருக்கும்லங்க அந்த மாதிரி ஆட்றதுக்குங்க
அதா உடற்பயிற்சி செய்யிறக்கு ரொம்ப சோம்பேரித்தனப்படுவோம்ல அதனால பாட்டு போட்டுட்டு ஆட சொன்னா உடற்பயிற்சியு செஞ்ச மாதிரி இருக்கும் இது கரெக்டா இருக்கும்ல அதனால அப்புறோ
சாப்பாடுல்லா எ
மதிய சாப்பாடு கொஞ்சமா வெள்ள சாதங்க
நீங்க அந்த வெள்ளை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கம்மன் இந்த வரகு சாமின்னு அப்படி வாங்கி கொஞ்சம் ஒரு நேரம் சேர்த்த வேண்டியதானே
அசெய்யலாங்கா அப்புறம் ஒரு நேரம் தானே வெள்ளை சாதம் சாப்பிடுறோம் மத்த ரெண்டு நேரம் சா திண்ணையிலதான் மாவு அரைச்சு தோசை ஊத்துறோம்
ஓ அப்ப பிரச்சனை இல்லைங்க அப்ப பிரச்சனை இல்
அதனால மதியத்துக்கு மட்டும் வெள்ள சாதம் எடுத்துக்கிறதுங்க கொஞ்சமா வெள்ள சாதம் பொரியல் நிறைய எடுத்துக்கணும் எந்த காய்கறி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்
சரிங்க
அப்புறம் குழம்பு என்ன குழம்பு வச்சிருக்கோமோ அது கொஞ்சம்
நீங்க இந்த பாவ கையல்லாம் சாப்பிடுவீங்களா
பாவக்கா புடிக்காதுங்க வெண்டைக்காய் சேத்திக்குவேன்
ஏங்க பாவக்காய்க் கொஞ்சம் சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும்ல
அப்புறம் இது சொரக்க நல்லாம் கேக்குன்றாங்க
ஆமா ஆமாங்க அப்புறம் இன்னொ ஒண்ணு நான்உம் சொல்றீங்க எனங்க சொரக்கா சேர்த்துனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடல இருக்கிறவங்களுக்கு மட்டும் எண்ணெய் ஊத்தி இந்த தேங்காய் இது வெங்காயம் வெள்ளைப்பூட எல்லாம் போடுங்க மிளகாய எல்லாம் போட்டு பொரியல் பண்ணி குடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னாஹ சும்மா ஒரு அரைப்பு உ போட்டு வேக வச்சு முடிஞ்ச ஒரு ரெண்டு நாளைக்கு சங்கட்டமா இருக்கு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வேகமா உடம்பு குறயுங்க
சரி அதையும் பாக்குறேங்க அப்புறம் ஏதோ எல்லாம் புதுசா இப்ப ஏதோ டயடல சொல்லலைங்க இவங்க இங்க எல்லாம் சொல்றாங்க வெள்ளை பூசணி சாப்பிட்டா குறையுதாமா ஜூஸ்உ
ஆமாங்க அது எப்படின்னா அது எந்த பூசணி வேணாலும் எடுத்துக்கங்க ஏன்னு கேட்ட இப்ப நீர்ச்சத்து எதுல அதிகமா இருக்குதோ அத நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த நீர் உடம்பு உங்க உடம்புல வந்து உங்களுக்கு வந்து வந்து அந்த கெட்டியான உடம்பு கிடையாதுங்க உங்க உடம்பு வந்து அப்படியே வெறும் நீர் உடம்பு உடம்பு உங்க உடம்பு அதனால அந்த நீர்ச்சத்து இருக்கிற ஜ போட்டு குடிச்சங்கா அந்த நீர் மாி டக்கு இறங்கியடிடிந்த அடிக்கடி இயற்கை உபைியல்ல போய தண்ண உடம்பு ய அதுடி சொல்லப்பா நல்லை குடி கிடக்குது
அதும் தா குடிக்கிறாங்க அதா காலைல உடற்பயிற்சி செய்யறதுக்கு கு ஒரு அர மணி நேர முன்னாடி சீரக தண்ணி குடிக்க சொல்றாங்க
ஆமாங்க சீரக தண்ணி ஒரு நாளைக்கு குடிங்க வெந்தைய தண்ணி ஒரு நாள் குடிங்க அப்பற இந்த எலுச்சம்பழத்த தண்ணியில புளிஞ்சு விட்டு கொஞ்சோ கொதிக்க வச்சு குடிங்க டெய்லி ஒன்னு ஒன்னு குடிங்க ஒரே மட்டமா ஒரே நாள் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சளிச்சு போயிரு
இல்ல அதா காலையில சீரக தண்ணி குடிக்க சொல்றாங்க உடற்பயிற்சிக்கு முன்னாடி உடற்பயிற்சி முடிச்சு அர மணி நேர கழிச்சு பெரிய நெல்லிக்கா எலும்பிச்ச பழோ புதினா கொஞ்ச இஞ்சி எல்லா தட்டி போட்டு அப்புற ஒரு தண்ணி குடிக்க சொல்றாங்க
ஆம் குவாங்க நீங்க இந்த இஞ்சிக்கீது விட்டுறாதீங்க இஞ்சிக்கீது நம்மளுக்கு புடிக்கலிங் உட்றாதீங்க இஞ் ஞ்சி என்ன பண்ணும்னாங்க அந்த ஒடம்பு இருக்க கொழுப்புகள வந்து எரிக்கிறதுக்கு ஆ உபயோகமா இருக்குமாட்ட இருக்குதுங்க இந்த இஞ்சி பூண்டும்ம
சேரி செரிங்க
புதினா இது மூணும் அந்த ஒடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள அழிக்கிறதானங்க அந்த மூணு பொருளோட வேலையே நீங்க அதனாலக்குது இஞ்சி இல் இல்ல புதினா இல்லன்னு உட்டுறாதீங்க ஒரு அஞ்சு ரூப காசு போட்டு கூட வாங்கி வீட்டுல கொ அத குளிர்சாதனப் பேட்டி எல்லா ஊட்லியும் இருக்குது டப்பாவு போட்டு உள்ள வச்சிருங்க
நா அது தா பண்ணணுங்க ஊருக்கெல்லா போனீங்களா
ஆ ஊருக்கு இப்பத்தானுங்க போயிட்டு வந்தோ
செர் செரிங்க
அப்பறோ இன்னி ஒன்னும் இப்போதக்கு வேலை இல்லைங்க ஊருக்கு போற அளவுக்கு
செரி செரிங்க
இந்த எல்லா இந்த பசங்க இந்த தூங்கிட்டு இருக்குதுங்க எந்திரிச்சு எதாவது சாப்பாடு கொடுக்கோணு காய்கறிலா வே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கனுங்க அந்த கேரட்டு பீட்ரூட்லா போட்டு
சேர் செரிங்க
ப் வச்சோம்னா அந்த தண்ணி கொஞ்சோ குடிச்சுக்கோனுங்க அந்த சூப் மாரி லேசா உப்பையு மெளகு துளையு போட்டோம்னா குடிச்சுக்குவானுங்க
சேரிங்க
அப்பற குடிச்சக்கிட்டேனா அப்பற அந்த காய்கறிகள் அப்டி சாப்பாட்டல பெனஞ்சி ஊட்டுனோம்னா சாப்ட்டுக்குவானுங்க எந்த பெரச்சனையு இல்லைங்க
சேரிங்க பசங்களுக்கு பள்ளிக்கூடமெல்லா ஆரம்மிச்சிருச்சுங்களா
ஒருத்தங்கிருக்கிறியா இனி ஒரு அது அதனானுங்க பள்ளி கூடம் கூப்ட்றதுக்கு நேர ஆகிருச்சிங்க நா போய் கூட்டிட்டு வந்துறட்டுங்களா அப்ற கூப்
ஆ ஆ சேரிங்க
ஆ செரிங்க செரிங்க
உம்